ஆ ஸ்மை
நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நலம் நலம் என்ன இங்க வந்து வெயிலா மழையா உங்க ஊர்லலாம்
வெயிலாதான் இருக்கு தோழரு ரொம்ப வெயில்
இங்க எங்கங்க இப்ப சாயந்தரம் ஆனா மழை வருது
அஐய்யோ பரவாயில்லையே உங்க ஊருக்கு வந்துடலாம் போல இருக் கே
ஆஹ் நல்லாதாங்க இருக்கு இப்ப நல்லாதான் இருக்கு உதயம்
எட்டி பாக்க முடியல அப்படியே நெருப்புல இருக்கிற மாரி இருக்கு ரொம்ப வெயிலு இங்க
ஓ ஆனா இங்க கொஞ்சம் பரவாயில்லங்க இப்ப நான் ஒரு மூன்ற மணிக்கு வெளிய போனக்க அப்பவே வந்துட்டு வெயில் இருக்கு நல்ல வானம்ல்லாம் வந்து ஒரு மாதிரி நீல கலர்ல மேகம் அங்கங்க நல்லா பருத்தி மாதிரி இருந்தது அங்கங்க இருந்தது ஆனா ரொம்ப நல்லா இருந்து
இயற்கையை பத்தி அப்ப பேசுவோமே நீங்க சொல்லுங்க அப்ப வானம் நீங்கல்ல அத பத்தி சொல்லுங்க உங்க ஊர்ல எப்படி இருக்குது வானம் எந்த கலர்ல இருக்கு இதெல்லாம் சொல்லுங்க பாப்போம் ம்ஹ்
வானோம் எல்லா ஊர்லயும் ஒரே எல்லா இருக்கும் ம்ஹ் மழை வரும்போது மாறணங்க ஏங்க வானவில் இப்ப எப்படிங்க வரும் மழை வந்துச்சுன்னா எதாவது வெயில் அப் இப்ப அதே டைம்ல அடிச்சுன்னா உங்களுக்கு வானவில் வரும்
அட எதையாவது ம் உம் உம் எப்படி இருக்கு உங்க ஊரு இயற்கையில என்னென்ன இருக்குது நீங்க ரசிச்சீங்க
எங்க ஊரு இல்ல எங்ஊர் எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அஹ் ஹ நீர்வீழ்ச்சி எல்லாம் இருக்கு நீர்வீழ்ச்சி அதுக்கப்புறம் அப்றோ மலை எல்லா இருக்கு பெரி பெரிய மல ஆ சுத்தி ஈரோ இருக்கு அதுக்கப்புறோ நெறைய பேர் வந்துட்டு விவ சாயம் பண்றாங்க நல்லாருக்கு க்கோ ரொம்ப ஒரு மாரி அமைதியா இருக்கு அழகா இருக்கு
ம் ம் அப்டிங்களா நாங்க வந்து இயற்கைங்கிறது எங்க ஊர்ல கெடையவே கெடையாது நாங்க வந்து இந்த சுற்றுலா மாரி இதுக்கு போயிருந்தோ ஆ கொடைக்கானல் அங்க வந்து பாத்தீங்கன்னா போம்போதே அவ்ளோ ஒரு எப்டிங்கிறது எப்டி சொல்றது சந்தோஷமா இருந்தது இங்கிருந்து போயிட்டு வத் வெத்தல குண்டு இருக்கு பாத்தீங்களா அங்க போயிட்டு இ இட்லி சாப்ட்டோ அந்த இட்லில்லா பாத்தீங்கன்னா பஞ்சு பஞ்சுன்னு இருந்துச்சு என்ன இந்த ஊர்ல சட்னி அதுக்கு மேல இருந்தது அப்பறமே அங்க இருந்து சாப்ட்டுட்டு ஆமா நம்ம இயற்கையாவே போவோ ஆமா இப்பதா வந்து பீட்சா பர்கர் இதெல்லா வந்து செயற்கை வந்து ரொம்ப பாதிக் க்குது
ஆ அப்படிங்க இட்லி என்ன செடிலயா வருது இயற்கை
ஏ நம்ம வீட்டுல அரிசி சி எல்லா உளுந்து எல்லா போட்டு ஆட்டி சுட்ரது தானே ஒரு இது அது அதயே நம்ம சொல்லுவோமே அப்பறமே அப்டியே போனோன்ங்க இந்த வெள்ளி அரு வின் சொல்வாங்க தெரிமா நா இங்லிஷ்ல சொல்லல அதுனால சொல்றே ஆ வெள்ளி அருவின் சொல்ட்டு அப்டியே அந்த தண்ணியே பாத் தீங்கனா வெள்ளி கலர்ல வெண்மையா ரொம்ப பாக்கவே அழகா இருந்துச்சு கண்கொள்ளா காட்சியா இருந்ச்சு அங்க நின்னு ஒரு ஆ செல்பின் சொல்ல முடியாது ஒரு புகைப்பட எடுத்துக்கிட்டோ
எவ்ளோங்க ஒரு ஒரு கிராம் இருந்தது
என்னது ஓ இப்பத்தா தங்கம் வில நெலவரொல்லா போட்டாங்க வெள்ளிய பாக்காம வுட்டுட்டேம் என்ன எரநூத்தி அம்பதுருபா இருக் க்கு இப்ப
என்னது ஒரு கிராமா
ம் ஆமாமா ஐய்யயோ நெஜமாதா ஒரு சின்னூண்டு ஒரு கொலுசு வாங்க போனொங்க போன மாச சொ இருவதாயிருவாங்க மெலீஸ் கொலுசு
இருபதாயிரமா கொலுசா?
த ஆமா எங்கக்காவுக்கு வாங்கிட்டு வந்தோ இருவதாயருபா ஆ நியாய நாங்களே நொந்து போய்ட்டோ ஆமா ஒரு பாடாவ்தி கொலுச போய் போட்டோ பதினேழாயிரத்துக்கு எடுத்துக்கிட்டாங்க மூணாயிர மட்டு குடுங்கன்னாங்க சேர்னு
மொத கொலுசு போட்றத நிறு
யார் போட்றா இப்ப எல்லா ஜீன்ஸு பேண்ட்டு போட்டுட்டு அலையுதுங்க இப்பதா கொலுசு போட்றாங் க அது யாராவ்து புது பொண்ணு அம்மாக்கள் தா போட்டுகிட்ருக்காங்க ம் இல்லல்ல நீங்கலா வந்து கைல காப்பு கழுத்துல செயின் போட போய்தா இவ்ள வந்ததே
ஏங்க நாங்க என்னங்க பண்ட்ருக்கோ ய அப்புடியே எங்க மேல ஆண்கள் மேல திருப்பிட்டீங்க அ நாங்க பாட்டுக் செவனேன்ருக்குறோ ஏங்க நா நாங்களு அந்த காலத்துலந்து போட்டுக்கோங்க மொதல் அணிகலன் வந்துட்டு ஆ
அதாவ்து தங்கத்துல வந்து எப்பயாதா போட்றாங்க யாராவ்தா ரேர் அது ஆ இப்ப வந்து இப்ப வந்து பாருங்க எல்லா பசங்களு‌ வயசு பசங்க அத்தன பேருமே வெள்ளிலதா கேப்பு போட்டுருக்காங்க அப்ப வெள்ளி வெல ஏறுமுமா ஏறாதா சொல்லு
ங்க போற அந்த வெள்ளி காப் ன்னால வெள்ளி வெல ஏறிச்சாங்க என்டாங்க நீங்க
எங்கள நாங்க எப்போதுமே ஒத்துக்க மாட்டோங் நாங்க ஒத்துக்கவே மாட்டோ எந்த வி என்னா ஆமாங்க அப்புறோ என்ன பண்ணா அந்த கொடைக் க்கானல்லா போயிட்டு இந்த சைக்களிங்னு ஒன்னு இருக்கு பாத்தீங்களா அத போய் ஓட்னோ ரெண்டு ரெண்டு பேரா ரெண்டு பேருதா ஆமாமா அத ஓட்டு ஓட்டுனு ஓட்டுக்கிட்டுரு ன்தோங்க அதுல ஒரு அர நேர போய்ரு ச்சி அப்புறோ போட்டிங் போனோ படகு சவாரி அதுக்கு போய்ட்டு அதுல பாத்தீங்கனா ஃபோட்டோலா எடுத்துட்டு ஆ எல்லா கத் கிட்டு அப்பிடியே வந்தாங்க அதிலியு நல்லாருந்துச்சி அப்புறோ ரோப்கர அந்த இதுக்கு போனோ அதுவு நல்லாருந்துச்சி இதெல்லா சுத்தி பாக்கவே மத்தியானோ ஆயிரிச்சி அப்புறோ மதிய உணவு போய் ஒரு நல்லா நீங்க சொன்னீங்களே அது மாரி ஒரு மட் நீ ஒரு கட்டு கட்டிட்டு
அடடார எங்க போனாலு ஆட உடறதுல்ல எங் அ எங்கட அங்க அந்த ஆட்டோக்கார தம்பி
ம் பாவதா ஆடுங்க என்ன செய்றது
சேரி நீங்க சேரி நீங்க இதுவரையு ஆ வ நீ சாப்புட்ட பிரியாணிலே எந்த பிரியாண் எந்த ஊரு பிரியாணி ஒங்களுக்கு ரொம்ப புடிச்சது இப்ப வரையு அத அத மிஞ்ச யாருமே இல்ல
எங்க ஊர்ல இருக்கற கண்ணப்பா பிரியாணி வந்து அந்த டப்பாவ ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே அந்த கடக்குல போகும்போதே வாசம் வரும் பாருங்க தூக்கலா அப்புடி ஒரு வாசம் வரும்
கண்ணப்பா பிரியாணி ஆஹ்
பிரியாணியிலே வந்து மதுரை ரொம்ப இதா சொல்லுவாங்க அப்பறம் எங்க ஊர்ல எனக் எனக்கு புடிச்சது கண்ணப்பா பிரியாணி தா ஹோட்டல் ஒரு பத்து இருவது கூட இருந்தாலும் ஓ அளவு கோ பா செலவு ஒரு அளவு
எதுலங்க சீரக சம்பாவா இல்ல பாஸ்மதி பச்சரி சீரக சம்பாவா சரி ச
அது இங்க உள்ளவங்க இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாருமே அந்த இதுக்கு அடிக்ட் ஆனவங்கதான் வச்சுக்கோங்க ஆஹ் இன்னொன்னு இருக்கும்ன்னூறு இது ஆனா இந்த கண்ணப்பா அடிச்சு இருக்க முடியாது அந்த மாதிரி அந்த கடை வந்து பேர் வாங்கிருடுச்சு அந்த அளவுக்கு
ம் செரி பன் பரோட்டா புடிக்குமா
அது என்ன இதா இருக்கனால பகல்லல சாப்பிடலாம் நைட்ல கொஞ்சம் ஏன்னான இப்ப கொஞ்சம் டயட் ல இருக்கதுனால அது கொஞ்சம் இது பண்றதுனால ம்
எல்லாம் சாப்பிட்டீங்கதானே முதல்ல
ஒண்ணுதான் சாப்பிடுவேன் அப்படின்னாலும் நிறைய சாப்பிட முடியல
ஆஹ் ஆஹ்ஹ அங்க ஏ என் எனக்கு ஒரு ரொம்ப நாளாவே ஒரு சந்தேகம் இப்ப பன் பரோட்டாவ கூட சிக்கன் சால்னா நல்லா இருக்குமா மட்டன் கொழம்பு நல்லா இருக்குமா
சிக்கன் தான் பெஸ்ட்னு சொல்லுவாங்க நா சாப்புட மாட்டேன் ஆனா சிக்கன் தான் சொல்லுவாங்க மட்டன்னா மட்டனுக்கு தவுந்தது வ வச்சாதான் அது பேஸ்ட்டு இந்த மாதிரி புரோட்டா வகைகிம் போது ஆமா புரோட்டானா சிக்கன் தான் ம்
சே அப்புறமா கொடைக்கானல் போயிட்டு என்ன பண்ணீங்க அதுக்கப்
அப்பறோ போயிட்டு இந்த என்னமோ செட்டியார் பூங்கான்னாங் க அப்பதையும் பாத்தோம் மதியானத்துக்கு மேல் அப்பற குணா பாறை மெயின் அதுல அனு உள்ள அங்க உடல ஓ இத அடச்
கண்மணி அன்பு ஆமா எல்லா போயிட்டாங்க அந்த மஞ்சு சுமல் பாய்ஸ் படம் வந்ததுல இருந் து எல்லா அங்கேயே போய் இது பண்றதுனால போறதுல்ல
நாங்க அதுக்கு முன்னாடி போயிருக்கோம் அதுனால அது கொஞ்ச பாதி தூரம் போயிட்டு வந்து டோம் பாத்தோம்
சரி எனக்கு ஒரு டவுட் ஏன்னா இப்ப வந்துட்டு ஊ ஊட்டி நல்லாருக்குதா கொடைக்கானல் நல்லாருக்குதா உங்களுக்கு புடிச்
ஊட்டி தான் எனக்கு புடிச்சிருந்தது
நா இதுவரயு கொடைக்கானல் போனதே இல்ல அதுக்காக கேட்
ஊட்டி நல்லாருக்கும் கொடைக்கானல்லு ரெண்டும் ஒரே மாரிதாங்க இருக் கும் ஃபிளவரு து சோ மாரி ரெண்டுலயுமே போட்டுருக் இருப்பாங்க அவ்வளதா அதாவது ஆயிரக்கணக்கு ஆயிரக்கணக்கான பூக்கள் இருக்கு அதுல போய் என்ன அங்கங்க நின்னு போட்டோ எடு எடுக்குறது அப்றோ நம்ம அது நின் அந்த கிளைமேட் நல்லா இருக்கு அ பாத்தீங்கனா ப்ரூட் சில்லுன்னு அந்த ஒரு இது இருக்கு ஆனா நெனச்சோனே மழ பெய்யுங்க இங்க கொடைக்கானல ஆ நா எனக்கு அந்த ஊருக்கு போய் அங்க எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு அங்க உள்ள மக்களயே கேட்கலாமானு பாத்தே மேல ரூம்ல நின்னு நாங்க பாத்தோ ஒரு வீட்ல கூட துணியே காய போடல ஏன்னா அவுங்க எங்க காயப்போடுறாங்கனே தெரியல்ல நா கேட்டே அந்த ஊருக்காரங்க ஒருத்தவங்கள இங்க இருக்க இருக்குறவங்ள கேட்டே எங்க நெனச்சோனே அங்க மழ பெய்து திடீர்னு ஒரு பத்து நிமிஷத்ல வெயிலு வருது எங்க நீங்க துணிய எல்லா காயப்போடுவீங்கன்னு கேட்டே அதுக்கு அவுங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க ங்க நாங்களா வந்து செட்டு மாரி வச்சிருப்போ அதுலதா எப்போ போதுமே துணிய உங்கள மாரி இந்த வெயில்ல எல்லா போடுற வேலயே இருக்காது ஏன்னா எப்ப அங்க மழ வரு என்னானே எங்களுக்கு தெரியாது அப்டின்னாங்க
உம்
நா அங்க நாங்க மாடியில இருந்துதாங்க பாத்தோ அதாவது ஒரு ஜனங்க அங்க குடியிருக்க இருக்குறாங்க அங்க துணி காய போட்ருக்காங்க அப்டிங்கிற எந்த ஒரு அடையாளங்களுமே தெரியல ஆமா ரொம்ப ரொம்ப அமைதியா நல்லா இருந்துச்சு ஆனா எப்படா போய் கீழ எறங்கி போய் சுத்தி பாப்போ போவோ அப்டிங்கிற ஒரு இருந்தது ஃபீல் அந்த மாரி சொல்லலா அப்றோ முருகன் கோயில் அங்க ஒன்னு இருந்தது இதெல்லா அங்க பாத்துட்டு திருப்பி ரிட்டன் வந்தோ பாருங்க அந்த மதியானோ சாப்ட்டோம்ல ஒரு பிரியாணி என்னா அ போனா அத்தன பேருமே வாந்தி எடுத்தோ பாருங்க அய்யோ எல்லா கார இத கார நிப்பாட்ட சொல்லிட்டு ஓடி போய் கட கட கடன்னு எடுத்தோ ஹலோ